ஹ ஹலோ ஆ ப்ரோ எப்படி ப்ரோ ஏ
ரொம்ப நல்லாக்க ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்க ப்ரோ நீங்க ப்ரோ என்ன ஒன்னு பண்ணிட்ருக்கீங்க
நல்லாருக் அப்ப நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
வெயில் ஓவராக இருக்கு ஆஃபீஸ் போகாம போக வேண்டி ஒகே சம வெயிலா இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல வெளியே போக முடியல அங்க எப்டி இரு இருக்கு வெயில
இன்னைக்கு ஏதோ கொஞ்ச மோனம் போட்டு போட்டுதா வெயில் வருது பெருசா வெயில் இன்னைக்கு இல்ல கொஞச மோ மாவதா இருக்கு மோட வருது தும்ப வெயில் வருது ச மோட போடுது ம் ம்
ரொம்ப கடினமான வெயிலா இருக்கு வெளியில போக முடியல இப்ப இந்த வெயில் காலத்து எல்லா இந்த பழங்கள்லா சாப்பறாங்க தெரியுமா இந்த வெள்ளரிக்காய் அந்த மாரிலா சா அது மாரிலா நெறைய கெடைக்குது அவங்க ஏரியாவில
வெள்ளரிக்காய் ஆ அதெல்லா கெடைக்குது ப்ரோ வெள்ளரிக்காய் அத தண்ணிப்பழம்னு சொல்லுவாங்க அது அதெல்லாமே கெடைக்குது பழ வகைகள்ல ஒனு பிரச்சனை இல்ல இங்க ரொம்ப ல்லா கெடையாது சோ வளந்து வரும் சிட்டின்னு சொல்லலா கிராமத்த இருந்து கிராமம்னு சொல்ல முடியாது சிட்டினு சொல்ல முடியாது நடுத்தரமா இருக்குனா எல்லா எல்லாமே கெடைக்கனு வச்சுக்கங்களே
ம் ஓகே ப்ரோ அந்த மாரி அந்த மாரி ஐட்டம் சாப்ட்டா வச்சு உடம்பு நல்லா இரு இப்போ ஏன்னா நீர் சத்து அதிகமா இருக்கு மத்தெல்லா சாப்ட்டே என்னாச்சு ரொம்ப நீச்ச இல்லாம ரொம்ப இந்த வெயில் காலத்துல ரொம்ப ஒடம் முடியாத போயிடு இங்க இதெல்லா க பக்கத்துல போய் கொஞ்ச கிராமம் தானே எப்படிய எடு வ மார்க்கெட் எடுத்துட்டு வருவாங்க போயிட்டு நம் போயிட்டு மார்க்கெட்ல எல்லா போலதா இருந்தாலு
அதா அதா அதா புரியுது புரியுது ஆ ஆ ஹ அதா வெயில் காலத்து இந்த மாரி அ நீர் ஆகார எடுத்துக்கிட்டோம்னா ஒடம்புக்கு நல்லது சோ நம்ம எது எடுத்து நாம சும்மா கார வகைகளை சாப்ட்டுக்கிட்டு அப்டி இப்டி இருந்தோம்னா வெயிலுக்கு அந்த சூ கார சாப்டும் போது அப்டியே வைத்தறிரிச்சலு சோ அது பின்வினைவுகள் நெறையா இருக்கு சொ போன அந்த கார அதிகமா சாப்டுறதா இருக்கட்டு இல்ல சூட்டு சூடு தரக்கூடிய பொருள்ளது சிக்கல்லா சா வெயில் காலத்து சிக்கன் அதிகமா எடுத்துக்கவே கூடாது சொல்லுவாங்க என்னாச் சிக்கன் வந்து ஈஸியா வந்து ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணு அப்படிங்கும் போது ன் இசை எடுத்துக்கூ அதையும எடுத்துக் கூடாது எடுத்துக்கிட்டோம்ன்னா வாய்ப்புண்ணு சொகு மொகத்துல பிம்பிள்ஸ் இந்த மாரி வைத் ச்சல்சோ இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வரு சூடு உடம்பு சூடு ஏத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதெல்லா கொஞ்ச கட்டுப்படுத்தி இந்த மாரி நீங்க சொன்ன மாரி நீர் ஆகாரங்கள் அதுவு பாத்தீங்கன்னா ஜூஸ் பாத்திங்கன நம்ம பழத்தலருந்து எடுக்கணு அத மாரி இந்த மாரி கடையில போய் வாங்க ஜூஸ் பாட்ல வாங்கி குடிக்கிறது செவனப்பு பவுண்டோ இந்த மாரி வாங்கி குடுக்காம பிரெஷ் ஜூஸ் மாரி இந்த கரும் ஜூஸா இருக்கட்டு இல்ல மலாம்பழம் புரூட் மிக்சர் இந்த மாரி வாங்கி குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லது ஜூஸ் குடிச்ச மாரி இருக்கு. அது வந்து உடம்புக்கு நல்லபடியாவ இருந்த மாரி இருக்கு சொல்ல போனா
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இந்த நேச்சுரலா வெளைய்ற பழத்த வாங்கி குடிச்சோம்ன்னா உடம்புக்கு நல்லது பட் அத விட்டுட்டு போய்ட்டு கடையல இருந்த கெமிக்கல் ரிலேட்டடு இந்த அது மாதிரி வாங்கி சாப்பிட்டா கெட்டதுக்குல்லாமே அந்த கொக்கோ கோககோலா ஸ்பிரரைட்டு இதெல்லா வந்து ரொம்ப உடமைது அதெல்லா ஒரு ஜூஸ்சே கெடையாது அத விட்டுட்டு நம்ம இந்த மாசா அப்புற ஃப்ரெட் ஜூஸ் போறாங்க இல்லையா பாதாம் பால் அந்த மாரி நெறையா நம பிரெஷ் ஜூஸா வாங்கி சாப்ட்டோம்னா கிரேப் ஜூஸு ஆரஞ்சு அந்த மாரி இருக்கதெல்லா வாங்கி சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லாருக்கு எப்பயுமே ஒருத்தீ விளை வக்கு ஏது இது கெமிக்கல் சாப்ட்டனா ஒடம்பு கெடுதல் தா‌ ப்ரோ நீங்க சொல்ற மாரி
அந்தா இன்னொன்னு நம்ம வீட்லயே போட்டுக்கிட்டா இன்னு ரொம்ப நல்லது நம்மளுக்கு பழ பழங்கள வாங்கி நம்ம வீட்லயே போட்டா இன்னு நம்மளுக்கு ரொம்ப நல்லது சொல்ல போனா
ம் ம்
ம்
ஆமா ப்ரோ வீட்ல போட்டா இன்னு ரொம்ப நல்லதா இருக்கு நம்ம இது அது மட்டூ இல்லாத இந்த எளநீரு ஏ எளநீரு எளநீர்லா டெய்லி வந்து ஒன்னொன்னு சாப்டலா ரொம்ப நல்லது அதெல்லா வீட்டு் தோட்டத்துல ஒரு மரோ வச்சுட்டோனா ஆ ரெகுலரா நம்ம ஒரு மரோ ரெண்டு மரோ வச்சுக்கோங்க டெய்லி ரெகுலரா சா பர்ச்சு பர்ச்சு சாப்பலா ப்ரோ எந்த ஒரு நம் பொயிட்டு காசு குடுத்து வாங்கணுன்ற ஒரு அவசியமே கெடையாது அதெல்லா வந்து ரொம்ப எடத்தையு அடைக்காது பக்கத்துலயே சின்ன ஒரு குட்டி சந்தை அந்த சந்துல வந்து அந்த எளநீர் மரோ வச்சுடோன்னா எல்லா நம்ப பக்குவ மேம் சீசனுக்குசீசன் வெட்டி சாப்பலா அதே மாரி பனமரமு செய்லா பன மரமு நம்மேல இல்ல வச்சுகுங்க பனமரோ வந்து ரொம் இப்ப ம்ச் கெடைக்காத மரோ மாரி ஆயிட்ச்சி இப்பெல்லா நெறையா வெட்டிட்டாங்க பல மரத்துல வந்து அவ்ளோ மருத் துவ குணங்கள் இருங்கு எல்லாமே இருக் பனம் பன கல்லுலருந்து செரி பனல் பதனிவே செரி பன வெல்லம் செரி எல்லா மே அதுல யூஸ் ஆகறதுக்கு இல்ல மேம் பனங்கெழங்கு எல்லாமே நல்லா ஒடம்புக்கு நல்லத்தா
அந்த அந்த பன கல்க் அத் சொன்ன மாரி அந்த பனமரத்துல அவ்ளோ நல்லது இருக்கு அந்த அதுல இருந்து பனமரோ வந்து எல்லா ஏ டு இஜட் எல்லா பொருலுமே நமக்கு பயன்படுது அந்த மரத்துல இருந்து அந்த தோகைல இருந் அந்த வர பழங்கள்ல இருந்து சொல்ல போனா எல்லாமே நமக்கு பயன்படுது சோ அந் பழங்கண் கண்டாருக்கட்டு சோ அதுல நொங்கு கெடைக்கு நொங்கு நொங்கு சீசன்ல நொங்கு சாப்ட்லா அதாது கொஞ்ஜ நேரோ விட்டீங்கன்னா அது பனம் கொழமாயிடு பனங்காய எடுத்து நம்ப அத சுட்டு சாப்பட்றதா இருக்கட்டு சோ அதுக்கப்றோ அதுலருந்து கல்லு எறக்குவாங்க அது ஒடம்புக் ரொம்ப நல்லது சொல்ல போனா அது அது எறக்குறாங்க அது சாப் ஃபுல்லா இன்னொன்னு அதுல வந்து அந்த அந்த சோவெயலா எடுத்து இது வந்தா உள்ள அந்த எரிச்சி டீ அந்த இதுல தூள் மார்ருக்கு அத எடுத்து நம்ப சுத்துனம்னா அந்த பொறி கெடகம் மாரி ஒரு இது வரு சோ அதுலா அது பண்ணலா சோ அந்த மரோ வந்து நமக்கு அந்த பலகைய வந்து நம்ப வீடு கட் கப் பட் கட்டுமான போறத்துக்கு தேவப்படுது பலகைகள் சொல்லபோனா இந்மார் நெறையா கொ பயன்படுது அது உண்மைலே நம் மரக்களு வந்து இப்ப ரொம்ப அழிஞ்சிட்டு வருது அந்த மரத்த ரொம்ப யாரு அதிகமா வெக்கறது இல்ல து அது தென்னை மரம் தா அதிகம் பாக் வெக்றாங்க ஒழிஞ்ச்சி அந்த மாரி மரத்தெல்லா வெக்றது இல்ல அது ரொம்ப அழிஞ்சி சொல்லுனு சொல்லார்வோ
கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழிய அழிக்கூடிய ப பாத்தீங்கன்னா பண மர தான் இப்ப பனமரத்த மீட்டு எடுக்கதுக்கு வந்து இப்ப நறைய அ பசங்கல்லா வந்து தன்னாரு தன்னாரல்லா போயிட்டு எல்லாமே போயிட்டு இந்த பன விதைகள்லா எடுத்து ஏரி குளங்கள்ல்லா போட்டு வந்துட்டருக்காங்க இருந்தாலு வந்து ப அப்பறோ வந்து அழிஞ்சுட் போயிட்ருக்கு அத வெட்டக்கூடாது அது வெட்னாவே நமக்கு நீர் ஆக காது பணம் வந்து அந்தள பண மரம் வந்து நமக் அந்த அளவுக்கு யூஸ் ஃபுல்லான மரம்
ஆமா உண்மைய சொல்ல போனா அதுக்கு வந்து